ஆ கேக்குது
அதான் ப்ரோ இப்போ வந்து டாபிக் என்னன்னா சும்மா இருக்கும்போது உங்க ஹாபிஸ் என்ன என்ன பண்ணுவீங்க இந்த மாரி
சும்மா இருக்கராதே இல்ல உக்கந்த புல்ல மூவீஸ் ஆனிமே இதன் அவ கேம்மு விளாடு
ஆ அந்த மாதிரி சாங்ஸ் ட்ரெண்டிங் சாங்ஸ் தமிழ் சாங்ஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் அ மாதிரி
ஆ இங்கிலிஷ்
ஆ இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நல்லா கேட்பங்க கேம்ஸ் மூவிஸ்னா ரீசெண்டா நீங்க பாத்ததுலயே ஒரு நல்ல மூவி அதெனா இருந்தா சொல்லுங்க
ரீசன்டா பாத்ததுல ஒரு நல்ல மூவி எந்த மூவியா இருந்தாலு ஹாலிவுட் பாலிவுட் ஹோலிவுட்
ரொம்ப ரொம்ப ஐ முழுசாச்சு பாத்து இல்ல குளிச்ச நான் இரு அது ஒரு அடிகஷனாந்த மாரி
ஆமா நான் வந்து லாக் லாக்டவுன் ஏற்பட்டலா வந்து நிறைய மூவிஸ் தா பாப்போ நிறைய மூவிஸ்
மூவிஸ் வந்து எடுத்தா அத கரெக்டா இருக்கணு அது நல்லா இருக்குதுல்ல
அ இப்ப கதை இப்ப கதை வந்து இஷ்டத்தை எடுத்துட்டு போறாங்க கொஞ்ச தி தில்லரா இருக்கு அப்பேல்லா நம்ம ஹாரர் மூவிஸ் எல்லாம் பாக்கும் போது கஞ்சோரின இருக்கட்டும்
ஆமா ஆஹாலிவுட்ல ஓரளவு கதை இருக்கு
ஹாலிவுட்ல இருந்து ஏன் கதை இருக்கணு வந்து மோஸ்லி பிரேக்ன்றது எடுக்க மாட்டாங்க ப்ரோ பிரேக் எக்காம அப்படியே கண்டிநியுசா எடுக் மாதிரி இருக்கு ஸ்டோரி லைன் அப்படின்றது அந்தஸார்டி்ல இருந்து அந்த எண்டிங் வரையும் ஸ்டோரி லை அப்ப இழுத்துட்டு போவாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க லேக தெரியாது
இது ஒரு ஒரு மூவிய எல்லாம் பார்த்தோம் இந்த இந்தடால் இங்கிலீஷ்ல பாத்துருவேங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
புரியல
டால் கிரா மூவி புல்ல சைலன்டு இருக்கும் யாருமே பேசப்பட்டங்க ஆனா ஆக்ஷன் இருக்கும் ஆனா யாருமே பேச மாட்டாங்க
அது கூட ஏதோ ஆஸ்கர் ஆச்சுதுன்னு நினைக்கிறே
ஆமா
ம் அந்த மூவிஸ் என் ப்ரெண்டஸ் நிறைய பேர் சஜஸ் பண்ணாங்க நான் வந்து கொஞ்ச ஸ்டார்டிங் பாதி பாத்த அப்புறமா பாக் புடிக்கல ஏன்னா சுத்தமா வந்து சைலண்ட்டா இருந்தது ரொம்ப ஆ கேள்விப்பட்ருக்க கேள்விப்பட்ருக்க நா வந்து மோஸ்ட்லி எந்த மாரி சீரீஸ் ஆ எந்த மாரி சீரீஸ் பாப்பேன்னா அனிமேஷன்ஸ் அனிமேஷன் மூவிஸ் நெறைய பாப்ப ப்ரோ நா வந்து சின்னப் பசங்க மாரி எப்டின்னா அந்த
அது என்ன ப்ரோ சின்ன பசங்க அதல்லா ஒரு சின்ன பசங்கள்லா இல்ல அனிமேல்னாவே ஏகப்பட்ட சின்ன பசங்க பாக்கறதா என்ன
ஆ அதுதா சொல்ல வர நம்ம டே நம்ம டேஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த சின்ன பசங்க பாக்கற மாரிதா இருக்கும் பெரியவங்கள்லா வீட்ல இருந்தாங்கன்னா என்னடா இது சின்னப் பைய பாக்கறதுல்லா நீ பாத்துட்ருக்க அப்டின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அது புடிக்கு சில பேருக்கு அது புடிக்கு அந்த மேரி எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிக் சல் ஆ இந்த பிக்சல்லேருந்து வந்து அனிமேஷன் மூவிஸ் நெறைய வரு அதாவது கார்ஸு நெறைய இப்ப கூட ரீசென்ட்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு அனிமேஷன் மூவி உட்ருக்காங்கன்னு நெனைக்கிற அந்தமாரி அனிமேஷன் நெறையா எனக்கு அனிமேஷன் மூவிஸ்னாலே ஒரு மாரி ஃபீல் குட்டா இருக்கும்
நா இதுக்குத் இருக்காது நீங்க வேற அணிமேலதா வேற எந்த படமு பாக்கறதுல்ல இன்ட்ரெஸ்ட்டே இருக்கறதில்ல
இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுல அது வந்து அனிமேஷன் வந்து விர்ச்சுவல் வேல்டா இருந்தாலு அது ஒரு மாரி நல்லாருக்கும் சொல்லப் போனா அதாது இப்போ எப்டின்னா
ஏ ரியாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்த இருக்கத்தா
ச ச சம்மந்த இருக்கும் ஆமா ஆமா ஆனா அது அனிமே சென் பட் என்னன்னா இப்ப ஸ்டோரிஸ்லா மூவிஸ்லா எடுக்கறதா இருந்தாலு ரியல்டிக்கலா வச்சு எடுப்பாங்க பட் வந்து இப்போ வில்லன் கேரக்டரா இருக்கட்டு வேற எதனா கேரக் ட்ரா இருக்கணு அந்த கேரக்டருக்கு டெப்த்து அதா டெ டெப்த்து அவ்ளோவா குடுக்கமாட் மெயினா வந்து மெயின் கான்செப்ட்டு யாருன்னா ஹீரோ ஹீரோ ஹீரோ வச்சுட்டு அதுலேந்து மெயின் பண்ணுவாங்க இல்ல அனிமேஷன் அப்டி பாத்தீங்கன்னா நரட்டோ சிரீஸா இருக்கட்டும் அதுல வந்து கோச்சுக்குன்னு ஒரு எப்டி சொல் துனா நெரட்டோ சீரீஸ்ல வந்து எப்டி சொல்ல வருதுனா அங்க ஒருத் தர் இருப்பாரு அட்லீஸ்ட் ஒரு கடக்காரரு இருப்பாரு அந்தக் கடக்காரர் வந்து ராமன்னு சொல்லுவாங்க அந்த ராமனுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த மாரி ஒரு ஒரு ஆளுக்குன்னு இங்கு ஒரு ஒரு டெப்த்து ஸ்டோரி ஒன்னு இருக்கும் ஆ
ருந்தா போவுணுமா சார்
ஆ அந்த மாரி வில்லனுக்கே ஒரு ஸ்டோரி இருக்கும் வில்லன் வில்லனு வில்லனு ஓட ஸ்டோரிய கேட்டு அழுவுற மாரி அவனே ஆ அந்தமா ரி நெறைய ஸ்டோரிஸ் இருக்கும் வில்லனுக்கே ஆ அது உள்ள உள்ள போயின்னேருக் அதே மாரி பிரான்ச்சஸ் இருக்கும் அவுங்களுக்கு வந்து கிளான்ஸ் இருக்கும் நெறைய கிளான்ஸு ஆ சிலதெல்லாம் பாத்தா ஹாய் இவ எதுக்கடா அழுவுனு வில்லனானது கரக்ட்ரா அப்டின்னு தோணும் சில பேர்லா அங்க நீ ஏண்டா ஹீரோவா இருக்க நீ வில்லனா இருந்துருக்கலாமேடா என்னதா பண்ணாங்க ஒனக்கு அந்தமாரி கனெக்டிவிட்டி ஆயிடு நம்மளுக் கு பாக்க பாக்க அது ரொம்ப கனெக்ட்டாயிடு சொல்லப்போனா ஆ நம்ம ம் நம்மளு நெறைய ஆ அதா அதேதா நம்மளு நல்ல கனெக்ட் ஆன மாரி இருக்கும் ஆ டோரேமானா இருக்கட்டு சின்ச்சானா இருக்கட்டு அதுதா அதுதா சில டைம்லல்லா நம்மளே யோசிச் டோயமான்ல வர மாரி டிவைஸ்லா வந்ததுன்னா நல்லாருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்றதா இருக் ட்டு எனிவர் டோரா நா நெறைய தடவ வந்து எனிவர் டோர்னு ஒன்னு இருக்கு அத வந்து நம்ம நெனைச்சுக்கிட்டு க தொறந்துத் இழுத்தோனா எங்க வேணா போயிட்லா அந்த மாரி ஒரு டோர் இருந்தா நல்லாருக்குமே நம்ம ஏ இங்கருந் அவ்ளோ தூர கஷ்டப்பட்டு நடந்து போறோ
இப்போ வந்து அனிமேல்ஸ்ல பாப்புலரா வந்து இந்த விஷன் அதுக்கப்புற ஸ்டோரி
ஆமா ஆமா இந்த டிமென்ஸ்லேயர்லா பாத்து நா அழுதுட்ட சொல்லப் போனா ஓரளவுக்கு நா சூப்பரா இருக்கு ம் ஒரு மனுஷ வந்து அவ ஃபேமிலிய எழந்துட் தே அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு ம் லைட் நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கனா அனிமேஷன்லா லைட்டாய்ருச்சு சாருபா அப்டின் சொல்லுவாங்க லைட் ஆட்ஸ்லா கெடையாது அதுக்கு ஒரு எப்டி சொல்றதுனா நல்லா இருக்கு ஆஸ்கார்ஸ்லா அட்ச்சிட்ருக்கு அதுக்கு வின்னிங் லெவலு ம் சூப்பரா இருக்கு அதுவு சொல்ல போனா நல்லா இருக்கு ப்ரோ ம் விச்சுவல் விச்சுவல் ட்ரீட்டா இருக்கு எனக்கு வந்து மூவிஸ் வந்து எது எந்த மாரி பாக்க புடிக்குனா சயின்ஸ் பிக்ஷன் மூவிஸு இந்த மாரி ஹாரர் மூவிஸு அது இல்லாம இந்த அ ரீசண்டா வந்து நா எந்த மாரி மூவிஸ் பாப்பனா அந்த சர்லாக்கோம்ஸ்னு தெரியுமா சர்லாக்கோம்ஸ் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்லா ஒன்னொன்னு இருக்கு புதுசு புதுசா இத எப்டி கண்டுபுடிப்பாங்க க்ரைம் சீரீஸ்லா இருக்கு பாத்துருக்கீங்களா அது மாரி க்ரைம் சீரிஸ்லா இருக்கு பாத்தீங்னா அந்த மாரி புரியுதுங்களா ஆ அது வெப் சீரிஸு இருக்கு அதாவ்து சர்லாக்ஹோம் இப்ப வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து என் சர்லாக்ஸ்ஹோம்ஸுனு ஒன்ருக்காங்க அதேஸ் சர்லாக்ஹோம் எப்டினா வந்து எப்டினா அவ்ங்க வந்து எப்டி கண்டுபுடிக்கிறதுனா இந்தந்த பேப்பர் லருந்து இந்த பேப்பருடைய நியூஸ பாத்து அவரு கண்டுபுடிப்பாரு இந்த மாரி இந் இந்த கொல வந்து இப்டி நடந்திருக்கு இவ்ங்க இப்டி பண்ணிருக்காங்க அப்டின் சொல்ட்டு அந்த மாரி நடந்திருக்கா அப்டின் சொல்ட்டு அவர் பேரு பிரதீபன் ஆனா அந்த பிரடிப் பண்றது அப்டியே நடக்கு அந்த படத்துல அந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு வே என் சர்லாக்ஹோம்ஸா இருக்கட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு எபிசோடுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கு அது அப்டியே சால்வ் பண்ணி பண்ணினே இருப்பாங்க அவ்ங்க அது எப்டிதா பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது இன்னாடா இவ இப்புட்லா யோசிக்கிறானேடா அப்டின்ற மாரி தோணு ஏ அவ எப்புட்றா அவ ஜன்னல குதிக்கோ அங்க ஒரு கதவு இருக்குது அந்த கதவுலந்து அவ வெளிய போனான்னு இவ எப்புட்றா கண்டுபுடிப் ப்பானா அதுக்கேத்த மாரியா அவ்ங்க ஜாமென்ட்ரியா இருக்கட்டு ஆ ஓ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு சொல்ல போனா புதுசா நம்ம கத்துக்கலா சொல்ல போனா அதுல ஓ இதெல்லா நெனச்சா ஓகே இந்த இந்த மாரி எய் ஏ மெஷர்மெண்ட்ல லா பண்ணுவாங்க இந்த மாரி கால் வச்சு இந்த எடத்துல ஏறி அந்த எடத்துல போயி அந்த மாரி எகிறி குதிச்சி வெளிய போயிட்டாரா அப்டின்ற மாரி நம்மளுக்கு வந்து ந ம் ரொம்ப ஒரு மாரி ஆ அது எப்டி பர்ஃபெக்டா ஆ தான் அந்த கிரியேட்டிவிட்டிலருந்து பர்ஃபெக்டா இருக் இந்த மாரி சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு ஏனா வந்து ஏனா அந்த போலீஸ்காரங்களா இருக்க நோ க்ரைம் திரில்லர்ஸா இருக்கட்டு அவ்ங்களுக்கு வந்து இந்த சீரிஸ்ல்லா ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கு ஏனா அவ்ங்க வந்து நெறைய பேர் என்னா சொல்லுவாங் ஆனா அந்த போலீஸ்க்கு வந்து இமஜினேஷன் மைண்ட் செட் இருக்கணு இமஜினேஷன் மைண்ட செட் இருந்தா தா உங்களுக்கு கண்டுபுடி டிக்க முடியு ஏனா ஒரு கேஸுன்றுது கிரியேட்டிவிட்டி எப்டி வேனா போவு அதாவ்து து நா சொன்னது வந்து சிம்புளா அந்த ஜன்னலு அந்த ஜன்னல வந்து நம்ம ட்ராப் பண்ணி வச்சிருப் தோனா அந்த ஜன்னல வந்து சும்மா தொரந்து வச்ட்டு அவ்ங்க பின்னாடி இருக்க டோர்ல கூட போயிடுவாங்க அதாவ்து இப்டி நடந்தது அப்டின்னு சொல்ட்டு ட்ராப் பண்ணி கூட வச்சிருப்பாங்க நடந்த மாரி நம்ம என்ன நென்ச்சுப்போ அவ்ங்க அந்த ஜன்னல தா போயிருப்பாங்க அப்டின் நெனச்சிக்கோ ஆனா பாத்தா பின்னாடி டோர்ல போயிருப்பாங்க இந்த மாரி த்ரில்லர் சீரீஸு அந்த மார்லா எனக்கு ரொம்ப புடிக்கு ப்ரோ ஆ நெறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கலா அப்டி
அம்மா பொண்ணு பாக்குது நா வந்து ஸ்போர்ட்ஸ் அனிமேசன்லா பாப்பே மூவிஸ்லயு
ம்
ஸ்போர்ட்ஸ் லைன்ல வர மூவிஸ்
ம் அதெல்லா கொஞ்ச பாக்க ஸ்போர்ட்ஸ் லைன் இல்லதா ஏனா எவ்ளோ கஷ்டப்பட்டு வருவாங்க ஒரு மனுஷ சின்ன வயசு லருந்து அந்த ஸ்போர்ட்ஸ புடிச்ட்டு கஷ்டப்படு ஆ அதெல்லா பாக்கும்போது கொஞ்ச மோட்டிவேட்டடா இருக்கு
எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்யு ஃபஸ்ட்டு எடுத்தோன அவ வந் து இதாகறது ஆ அவ்ங்க கஷ்டப்பட்றது எல்லாத்தையு காமிச்சு டே அதுக்கப்றோ ஒன்றோன்னா அது அது
அதேதா அது வந்து அச்சீவ்மென் மென்டுக்கு வந்து அவே கரெக்டா இருக்காபா அப்டின்ற மாரி நம்மளுக்கே தோணு ஏன்னா அவனோட பேக் ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறோ எயா சின்ன வயசுல இருந் இப்டி போயிருக்கா இப்டி பண்ணியிருக்கா இவே வந்து தனிமையா இருந்திருக்கா அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறோ நம்ம அந்த அச்சீவ் பண்ணும் போது அவுனுங்க அந்த அனிமேஷன் வந்தா ஒரு சந்தோஷத்த அந்த சந்தோஷோ வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடு ஓ மை காட் ஆமா டோ போயிட்ட நல்ல வேல இந்த மாரி நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆ பூஸ்பம்ஸ் சீன்ஸ் எல்லா இருக்கு அது வந்து நறைய பேர் வந்து நம்மளே நம்மளே திட்டுவோ நறைய வீட்டுல இருக்கவங்கல்லா சீரி சீரியல் பாப்பாங்க சீரியல் பத்தா அவுங் அதுல கனெக்ட்டாயிடுவங்க சீரியஸ்ல கனெக்ட் கனெக்ட்டாயிட்டு இந்த மாரி அவனா என்டா கொன்ன இவன என்டா கொன்ன அப்டின் சொல்டு அது காம்டியா இருக்கு நம்ம என்ன பண்ணுவோ அது ஜெஸ்ட் டு சீரீஸ் தானே சீரி சீரியல் தானே நீங்க எதுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிட்றிங்க அப்டின் நம்ம நம்ம சொல்லும் போது நம்ளுக்கு தெரியாது அது நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு தெரியு புரிதுங்களா அப்போ வந்து நம்ம என்ன நெனைப்போ என்னடா இது ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கு ரொம்ப எமோஷன்லா இது டச் ஆயிடு அந்த மாரி அந்த மாரிதா ப்ரோ பெருசா ஆகு ஆ ரொம்ப ஆ எலிவேஷன்ஸு நல்லா இருக்கு மியூசிக்கு எலிவேஷனு பேக்ரவுண்டு எதுவா இருந்தாலு அது ஒன்னு கூட எப்டி சொல்றதுன்னா அ மொத்தமாவே ஒரு மாரி ஃபயரா இருக்கு. நறைய இருக்கோ. சொல்லபோனா அந்த மாரி சீரீஸ் நறையா இருக்கு பாக்கின்ற மாரி ஒரு பாக்சிங் சீரீஸ் இருக்கு மோட்டிவேஷன் எல்லா நெறைய இருக்கு
அது சவுண்ட் எல்லா இருக்கு பாருங்க பேக்ரவுண்ட் இந்த சின்ன சின்ன அவுங்க ஆக்ஷன்ஸ் கான ஃபைட் சீன்ஸ்கான சவுண்டு அந்த சூரிக்கின் சவுண்ட் எல்லா பயங்கரமா இருக்கு.
கிரியேட்டிவிட்டியா இரு ப்ரோ அது எப்டி பண்ணுவாங்குன்னே அவனுக் தெரியாது எப்புட்றா பண்ணுவாங்க நம்ம ஒட்காந்து யோசிச்சிட்டு இருந்தோ அது வந்து இந்த சவுண்ட அவுங்க ரெக்கார்ட் பண்ட்டு ஆ ஆமா ஆமா அத அதெல்லா சின்ன சின்னதா அவுங்க ரெக்காட் பண்ட்டு பொறுமையா வந்து அத போட்டு அந்த சீன்ஸ்ல அந்த சீன் போம்போது அந்த டைமிங்ல அவுங்க செட் பண்ணுவாங்க அது அதெல்லா பாக்கும் போது ரொம்ப பிரம்மிப்பா இருக்கு என்னடா இப்பல்லா பண்றாங்க அப்டின்னு சொல்டு அதனால் தா நறைய பேர் கனெக்ட்டாவுன்னு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சி அ வளர்னு ஆ ஹாலிவுட்
ஏன்னா இன்னு ஆனிமேஸ்லல்லா ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரி எ பெருசா
வளர்ல இப்பதா ஏதோ கேம் உட்டுடிருக்காங்கன்னு நெனைக்கிறே சீரி ரீசன்டா வந்து தமிழ்ல புதுசா ஏதோ கேம் உட்டுடிருக் காங் நெனைக்கிறே அந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா வரலா பட் தமிழ் எடுத்தீங்கன்னா அந்த காலத்து தமிழ் சினிமாஸு இந்த காலத்து தமிழ் சினிமாசும் கொஞ்சோ எனக்குத் தெரிஞ்சி கொஞ்சோ அப்டேட் ஆனா மாரி இருக்கு
கொஞ்சோ இல்ல ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அங்க கத இருக்கு எல்லாமே இருக்கு இங்க கதையே இருக்காது
கத இருக்காது பட்டே ஆனாலு கத இல்லாம ஓட்டுறா பாரு இட்ஸ் ஓகே சேரி ப்ரோ உங்க டைம் முடிஞ்சிட்சினு நெனைக்கிறே நெக்ஸ்ட் கால்ல பாக்கலாம்
சேரி ப்ரோ